ஹலோ
கேக்குதுங்ளா
கேக்குதுங்க உங்களுக்கு கேக்குதா
ஆ நல்லா கேக்குதுங்க அப்றோ வந்து கேளுங்க நா ஒன்னு சொல்ற
ஆ சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க
சக்கரையா கேக்குதுங்க
ஹையோ சொல்லுங்க நீங்க
அக்கா ரொப்பினியன்காக்கா இருந்த புள்ளைங்க அதுக்கப்றோ அவுங்க அ அம்மாட்ட வந்து ட்டு நல்லா தமிழ்ல தாங்க பேசுது
இல்லங்க அந்த அதே புள்ள வந்ட்டு உங்ககிட்ட ஒரு ஆங்கிலத்துலயு அவ்ங்க அம்மாட்ட தமிழ்லயு பேசுதுங்ளா
ஆமாங்க
ஒரு மொகம்
ஆமாங்க கப்பற எனக்கு புடிக்கவே இல்லைங்க எனக்கு ஒரு மாரி ஆயிருச்சா அப்பறோ காத்து வர்லன் சொல்ட்டு எந்திரிச்சு போய் வேற பக்கத்துல உக்கந்துட்டங்க
ஆ ஏங்க உங்களுக்கு ஜன்னல் எடம் குடுக்கலையா அவ
ஜன்னல் எடோ குடுத்தாங்க நா தா மொதல்ல போய் உக்காந்தே அதாவது எங் க வாகனோ தாங்க முன்னாடியே நிக்குது அந்த லூஸ் என்ன பண்ணிச்சு அத பாக்காம எங்கயோ கடைசிக்கு போயிருச்சுங்க அப்பறோ நா வந்துட்டு அந்த பொண்ணோட ஃபோன் நம்பர் வாங்குனங்க ஏன்னா அங்க பஸ் அ தொ ஆமா அங்க வந்துட்டு பஸ் எடுத்து வாகனோ எடுத்துட்டாங்கன்னா எனக்கு இவுங்க யார்ட்டையாது கூப்ட்டு கேட்டன்னா உஷாரா இருந்துக்கலால்ல
ஆமா ஆமா ம்
அப்டி நா வாங்கி வச்சிருந்தே
நல்ல ஒரு புத்திசாலிதனமும் எனக்கும் உதவி ஆகு
ஆ அ ஆமாங்க அப்பறோ அந்த பொண்ணு வந்து எனக்கு கூப்ட்டுச்சுங்க கூப்புட்டு வாகனோ எங்க இருக்குது அப்டின்னு கேட்டுச்சு முன்னாடி மொத மொதல்ல நிக் கிறதே நம்மளோட வாகனோந்தா வாங்கன்னு நா சொன்னே அவ கடசிக்கு போயிட்டு வழியு தெரியாம ஒன்னு தெரியாம எனக்கே ஒழுங்கா வழி தெரியாது
ஆ
அப்பறோ மாத்தி மாத்தி என்னென்னமோ பண்ணி கடசில வந்தாங்க வந்துட்டு அதுவு அவ ஆங்கிலத்துல பொலம்பிட்டே வந்தா
ஏ நீயு இப்டி பேசுற நீங்க சொல்லிருங்க எனக்கு இப்டில்லா பேசுனா புடிக்காது என்கிட்ட பேசுனா ஒழுக்கமா பேசு இல்ல பேசாத
ஐயோ அப்டிதாங்க இன்னிக்கி நா வந்துட்டு ஆ சாய்ங்கா பாக்கறக்கு வந்து நல்ல எல்லா இல்லைங்க வெள்ளேனு வெள்ள வெள்ளேன்னு இருந்தாங்க ஆ ஒல் என்ன விட ஒல்லியா தாங்க இருப்பா
ஆ ஆனா அச்சனம் இல்ல
ஆ நல்லா நல்லா என்ன சொல்றது நல்லதா இருந்தா ஆ ஹா அவ்ள பண்ண ஆ அவ்ள கண்ணாடிய போட்டிருப்பா அவ வ அவ இங்க என்ன சொல்றதுங்க ஒரு மாரி தலையெல்லா வலிச்சு சீவி ஓ ஆ அந்த மாறி பிள்ளைங்க ஆ ஆனா வந்துட்டு ரொம்ப இதுங்க சுத்த பத்தம் மாட்ட
சேரி சேரி சேரி ஆ அது நெறைய ஆங்கிலம் மொழி பாக்குறாங்கல்ல அதுங்காட்டி அப்டில்லா இரு பங்க
ஆமாங்க ஆய்ச்சி ஆ ஏங்ல கல் என்னோட ஓ இதுல உக்கா கடேல இருந்த பிள்ளைங்கல்லா வந்துட்டு அப்டியெல்லா இல்லைங்க ஆ எல்லாருமே வந்து நல்லா பாபாபன்னு சிரிச்சுட்டே நம்மள மாரி லூசுங்கலாட்டதா இருக்காங்க
அப்டிங்களா எல் எல் எல்லாருமே எல் ஆ எப்டி தோ அவங்களோட தோழிங்க கூட வந்திருக்காங்களா இல்ல எல்லா தனித்தனியாதா வந்து
யாருன்னே தெரியாம எல்லாரு ஏனோ தனோன்னு தாங்க வந்துருக்காங்க
ஏனோ தானோ வந்து சேந்துட்டோ உங்க உங்க இது இப்ப தோழர்கள்
தோழர்களல்லா பாத்து தோழர்களிட்டல்லா பேசவே இல்லைங்க
தோழர்கள் என்ன சொல்றாங்க
தோழர்கள் வந் தோழர்கள் எல்லா பண்ணடாவது படிக்கிற பசங்க மாரியே இல்லங்க எல்லா வந்துட்டு ஒரு அ எது இல்ல எல்லா ஒன்னு ஒண்ணு ஒது ரகமா இருக்குதுங்க
எல்லா ஒவ்வொரு ரக
ஆமாங்க ஆமாங்க இன்னைக்கு வந்துட்டு என்னோட வேற ஒரு தோழர்கள் கூட நம்ம அ நம்ம அறையில் இருந்த வேற ஒரு தோழர்கள்ங்க
அ
நம்மளோட தோழர்கள் எல்லா வேற ஒரு தோழர்கள் கூட அவங்களோட இதுக்கு போயிருந்தாங்க அங்க போனா வேற வேற புது நண்பர்கள் எல்லா கெடைக்கிறாங்கங்க எ கிளாஸ்ல இருக்கவங்க பேசுறாங்க அ என்னைய வா வான்னு கூப்ட்டாங்க நா தா அ அடங்காம வந்துட்டு இல்லேங்க நா அப்புறமா வரேன்ட்டு வர்ல போகல அவுங்க கூட
நீங்க சு நீங்க விடுங்க
அ அதுக்கப்புற வந்துட்டு அந்த அ அங்க நின்னுட்டு இருந்தப்ப என்ன ஆச்சுனா கீழ இருந்து ரெண்டு மூணு பசங்க போயிட்டு இருந்தாங்க
சேரிங்க நீங்க டக்குனு கீழ குமிஞ்சுடிங்களா
என்ன மேல இருந்துட்டு எட்டி பாத்துட்டு வேற ஒரு தோழிக்கு வந்து கை காட்டிட்டு இருந்தாங்க அவுங்க அதுதாங்க அவுங்க நெனச்சு தாங்க அவுங்களுக்கு தா கை காட்டுறேன்ட்டு அப்புற அவுங்க கை அவுங்க கை கா னோனே அவுங்க கை காத்தா காட்டிட்டு இருந்தாங்க நா கே என் பின்னாடி யாருக்கோ காட்டுறாங்களானு நா திரும்பி பாக்க அவுங்க உனக்குதா அப்டின்னு அவுங்க சொல்ல ம் அப்புற அதுக்குள்ள என்ன ஒரு புள்ள வந்து இழுத்து வுட்டுட்டாங்க கம்னு இருக்க மாட் டியா ஊர் வம்பு வாங்குவியா அப்டின்னுட்டு
எதுக்குங்க அந்த புள்ள நடுவுல வரா இல்லேன்னா நம்ம பாருங்க நம்மதா
நம்ம மடிக்கணினி மிஸ்சு கூட ஒட்டிட்டு இருப்பாளுங்க
ஆமாங்க அவளா அவ்வ ம் அவள எதுக்குமே நீங் கூட வச்சிருக்கீங்க எனக்கு அவ்ள புடிக்கவே இல்லங்க
எனக்கு பிடிக்கலீங்க அவ என்னய வா வா வான்னு இழுத்துட்டு போயிட்டாங்க அப்புற எனக்கு தனிய என்ன பண்றேன்னு தெரியல நானு அவக்கூ போயிட்டாங்க நம்ம தோழிகள கூப்டங்க யாருமே ஃபோனே எடுக் க்கவே இல்லைங்க அவுங்க வந்து என்னைய வா வா வான்னு கூப்பிட்டாங்க என்னோட் ட யா வந்து ஆசிரியர் என்ன சொல்லிட்டாங்க மாத்தி ஒக்கார கூடாது நீங்க இங்கதா ஒட்காரணு
என்ன ஒரு இடம எப்டி ஒரு ப பள்ளிக்கூட மாரி ஒரு எடத்துலனா அந்த எடத்துலதா நீங்க ஒட்காரனு அந்த மாரியா
இல்லிங்க வெளில வந்துட்டு ஒரு பெரிய எடம்ங்க
சேரிங்க
இந்த எடத்துல வந்துட்டு உட்கார வச்சுட்டாங்க எல்லாத்தையு
சேரிங்க
அ எங்களோடது வந்துட்டு கடசில உட்கார வச்சுட்டாங்க ஏன்னா நாங்க வந்து கவனிக்க மாட்டோ அப்டின் சொல்லிட்டு கடைசில உட்கார வச்சட்டாங்க அவுங்க உட்கான்ட்டு இருந்தது முதல்ல உட்கான்ட்டு இருந்தாங்க நாலா பின்னாடி உக்காந் தூங்கிட்டாங்க எனக்
நீங்க
தெர்ல இந்த புள்ள வேற பரவால்ல தூங்குங்க வந்தா நா கூப்பிட்றேனு வேற சொல்லிருச்சுங்ளா அ ஆ அதுதாங்க வசதியாப் போச்சு அப்புற நா படுத் தூங்கிட்டேங்க எனக்கு இன்னொரு பக்கத்துல இருந்த புள்ள வேற க கழிவறைக்கு போணு வரீங்களான் கேக்குதுங்க நானு ஆ இந்த வேலையு எனக்கு புடிக்காது அப்புற வந்துட்டு இல்லங்க எனக்கு ஒ நா வர்ல அப்டின்னொன்னே என்னங்க அப்டின்னிச்சா செரிங்க வாங்க போலா அப்பிடின்ட்டு அப்ற அந்த புள்ள கூட வேற போயிட்டு வந்தே
ஆக மொத்தோ எல்லாத்துக்கிட்டியு பேசுறீங்க நீங்க
ஆ சும்மா ஏனோ தானோந்தாங்க பேஸ்ன இனி நாளைக் போய் நல்லா பேசி பழகிக்கணு இல்லிங்க இல்லைன்னா வந்துட்டு எங்க க்ளாஸ்ல அதாவது எங்க அறையில வந்துட்டு மூணு மூணு இதுவா இருக்குங்க மூணு பிரிவா இருக்கு உக்காரத்து ஒரு ச ஒ அ ஒரு இதுல்ல ஃபுல்லா பசங்க இன்னொரு இதுல ஃபுல்லா பசங்க ஒரு இதுல புள்ளைங்க ஒ அதாவ்து பசங்க இருக்கிற ஒரே ஒரு பெஞ்ச்ல மட்டு ப புள்ளைங்க இருக்க மாரி நா வந்து ஆ கடைசியா போனங்காட்டி எல்லாருமே வந்துட்டு ஆ ஒரு இது ஃபுல்லா வந் து உக்காந்துட்டாங்க நா வந்து மொத பெஞ்ச்ல உக்கார வேண்டியதா போயிடுச்சுங்க
ஐயோ அப்புற என்னாச்சு
அதுவு இல்லாம என்னோட ஆசிரியர் வந்து எ பேர வந்து மறக்காம வெச்சிருக்காருங்க எம் பே தெரிலெங்க நூறு தடவ கூப்பிற்றாருங்க சா எம் பேர
அய்யோயோ
அப்புற வந்துட்டு இப்பன் வேல வாங்கிட்டே இருக்காங்க இது எடுத்துட்டு வா அத கொண்டு போய் வெயின்ட்டு
நீங்க செய்ய முடியாது சொல்லுங்க நா படிக்கதா வரே இந்த மாரி வேல செய்யறக்க் நா வரல எங்க வீட்ல திட்டுவாங்க இப்பில்லா செஞ்சா அப்புடி சொல்லுங்க
வேலைக்கு போகணுலங்க அங்க இருந்து வேலைக்கு அனுப்புவாங்கல
ஓஹோ அதுனால நீங்க இப்பத்துலருந்தே
இல்லைங்க இல்லைங்க அதோட முக்கியமான ஆளே அவரு தானா வம்பு வெச்சிக்கிட்டா வேலையில வந்து கட் பண்ணி வுட்ருவாருங்க
செரி செ ஐயோ ஆமாங்க அ து நம்ம நம்ய மூஞ்சியெல்லா பாத்தா சும்மாவே தரமாட்டாங்க
அதுதாங்க அப்புறோ நான் நல்ல புள்ளையாட்ட அது இதுன்லா எடுத்து குடுத்தங்க இப்ப வந் ஆ ரூமு அந்த அ அந்த எதுக்கோ அது அ என்ன என்னங்க தலைவராட்ட போடுவாங்க போலங்க
ஆமா ஆமா ஆ
ஆ அதுக்கு வேறு வந்துட்டு பேசிட்டு இருந்தாங்க யார போட்றது அப்படி சொல்லிட்டு கேட்டு ட்டு அதுக்கப்புறம் குமிஞ்சி என்னை வேற பார்த்தாங்க நானே மூஞ்ச கீழ குமிஞ்சு உட்காந்துட்டேன் எனக்கே ஒன்னும் தெரியாது இது ஏமா அ ற ஏன் இனி வந்துட்டு அவருக்கு அவருக்கு வந்து இனி என்னப் பத்தி தெரியலைங்க
நீங்கள பாத்தா நல்ல புள்ள பா வாவ் கண்ணாடியலாம் போட்ருக் கே நல்லா படிக்கும்போல
அப்டி அதா ஃபர்ஸ்ட் பெஞ்சுல வந்து உக்காந்துருக்கு மொத பெஞ்ச்ல அதா நினச்சிருப்பாங்க போல போக போக தெரிஞ்சிரும் வுடுங்க
ம் அதுதா உங்ககிட்ட யா இப்போ இது எடுக்க ஆரம் பிச்சாங்ளா எல்லாமே
இல்லேங்க எங்களுக்கு வந்து நாளைக்கு வரைக்கு வந்து இந்த வ வ வ னு பேசிட்டே தான் இருப்பாங்க அ சனிக்கிழமையில இருந்துதான் வந்து எடுக்க ஆரம்பிப்பாங்க
அப்புடிங்களா செரிங்க
ம் இன்னைக்குமே வந்துட்டு என்ன என்னமோ பேஸ் னாங்கங்க எங்க எங்கயோ இருந்து வந்து குடிக்க கூடாது அப்டின்னு சொல்ட்டு என்ன என்னமோ பேசிட்டு இருந்தாங்க
ச அது பாத்தங்க ஐயா நம் நம்ம தோழியே வச்சிருந்தாங்க
ஆ பாத்தீங்களா
ஆமா அவங்க எங்க போனாலும் அடங்க மாட்டாங்ளாங்க
ஐயயோ ஏங்க கேக்குறீங்க நான் சிவனே நடந்து போயிட்டு இருக்கேங்க அந்த அவுக என்ன தள்ளி தள்ளி வுட்டுறாங்க ந முன்னாடி வந்து இப்பய நம்ம பள்ளினா பரவாயில்ல வம்பு இழுத்துட்டு வந்து உக்காந்துக்கலாம் அங்க போய் நா வந்து யாருன்னே தெரியாத தோழர் கள் மேல போய் இடிச்சிட்டனா என்னங்க பண்றது
அது நம்ம தோழிகளுக்கு ஒரு இது அதுல சந்தோஷம்
அதுதாங்க அது இல்லாம என்ன பண்ணிட்டாங்க என்னோட சி ஃபோன் வந்து வாங்குனாங்க அவங்க வீட்ல வந்து ஃபோன் வாங்கி கொடுக்கவே இல்ல அவளுக்கு அப்புற நா நா நா வந்து குடுத்துட்டு நா ஒக்காந்துட்டேங்க
ம்
அ என்னன்னமோ பாத்து எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம வந்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ஒன்னு போடுவோம்ல்ல கதை கதையை வந்துட்டு ஆங்கிலத்துல யோசிச்சீக்கோங்க அதுல எல்லாம் அதெல்லாம் போட்டு வுட்டாங்க என்னைய எல்லாரும் வந்து கேக்குறாங்க என்ன விளம்பரமா விளம்பரமா
இருங்க அம்மா கூப்புடுறாங்க
ஆ